ஏதா சார்
ஹலோ
கேக்குதுங்களா சார்
ஆ கேக்குது கேக்குது
ம்ம்
சொல்லுங்க
சார் நீங்க நா எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட பேசிருக்கேனு நெனைக்கிறேன் ஏன்னா இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சொல்லுங்க
ம் ம் அதா மோதலே சொன்னேன் உங்ககிட்ட நா பேசியிருக்கேன்
இதுதா ஒருவேள அப்டியே அந்த குரூப்லயே நம்ம ப பேசி அப்டியே வந்தானே பர்சனலா மெசேஜ் பண்ணல்ல அதுதான் சாப்படீங்களா சார்
ஆ சாப்டாச்சு நான ஹோட்டல்ல தான் அவங்கள ரூம்லயே ஆ பஃபே இருக்கோ பஃபேல சாப்டு
ஓகே ஓகே
பஃபே புட்டு மதியான லீவுனால கம்பெனி லீவு
கம்பெனியோட பஃபேவா
இல்ல கம்பெனி வந்து எனக்கு ஹோட்டல் புக் பண்ணி குடுத்துருக்கறாங்க அவுங்க ஹோட்டல் அவுங்க அங்க கஸ்சிட்டு நானு கஸ்ட்னால நா ஸ்டே பண்ணிரு அ இங்கே எல்லாமே சாப்படலாம் காலையில பஃபேல இருக்கும் சாப்பாடு ட்டு ஆ மதியானம் நைட் ந இங்கேயே புக் ப இங்கேயே நம்ம ல மெனு கார்ட் இருக்கும்
உம்
பண்ணிங்கன்னா ஒரு ரூம் சர்வீஸ் பண்ணுவாங்க போர் அடிச்சுன்னா ஹோட்டல் வெளில கூடா போய் சாப்பிடு இந்த மாரி லீவ்னால இன்னைக்கு இருக்கே ரூம்ல இல்லைன்னா ஃபேக்ட்ரிக்கு போகணோ ட்டு வேலை இருக்கும் அப் அந்த மாரி
உம் உம் உம்
பிரசல்லங்க
ஓகே சார்
உம் வே இங்க பொன்னீங்க வே மேகமலைய எல்லா போனந்நீங்க
ஆமா மூணார்
மூணுாறு உம்
ஆ சமான் அ நல்ல கிளைமேட் ப்ரோ
உம்
நான் சூப்பரா இருந்துது மூணாறு எல்லாம் சமப்லேசு சே என்னி
உம் உம்
மூணார் போலா அதுக்கப்பறமா ஊட்டி கொடைக்கானல் எப்பவுமே போமஸ் தான்
உம்
மூணார் நல்ல இது நவ்வோ இஸ்பாட் லாம் இருக்குதாங்க
உம் உம்
ஒழுக்கு மலையன்னு இருக்கு மூணுறுல அதெல்லா செம்மையா இருக்கு ஆனா அது இப்ப போனா வெஸ்ட்டு இப்ப அங்க வந்து ஆ மான்சூனு
மான்சூன மான்சூன் இன்டைம்ல போக கூடாது
புரியல
மான்சூன் டைம்ல கேரளா அதல்லாம் மான்சூன் டைம்
ஆமா ஆமா ஆனா நல்லா இருக்கும் ஆனா அடிக்கி அடிக்கி அடிக்கி மழ வரும் நம் ரெட் அலர்ட் குடுத்துருவானுங்க நம்ம அந்த அளவுக்கு சுத்த முடியாது வேஸ் ச்சதானா ஆனா நல்ல சமய
சொல்லுங்க அந்த ஊரு பக்கங்களுக்கு நார்மல் அது
ஆமா அந்த ஊர் காரங்களுக்கு நார்மலு ஆஹ் நல்ல சம ப்ளஸ் சரிக்கு நான் ஆஹ் நல்ல இது வேணா சாக்லேட் தான்னா ஏமாத்துறானுங்க வாகமான்ல சாக்லேட்டு ஊட்டி சாக்லேட்ன்டு
ஊட்டி சாக்லேட்டு அங்க கெடைக்குதா
அஹ் ஆமா அந்த மாரி அங்கிருந்து இங்க சேல் பண்றானுங்க ஆனா இங்க அது இத வாங்க கூடாது வேற வெளிய எல்லாம் நம்ம வாங்கனா ஊட்டில தான் வாங்கணும் இங்க வந்து இந்த சக்கர தண்ணில கலந்து குடுக்கறானுங்க சாக்லேட்ட ஆமா ஏமாத்துரானுங்க
உம் உம் ஊட்டிக்கு நீங்க அதான் ஊட்டிக்கு போனா சாக்லேட் பேக்ட்ரியே பாக்கலாம் சாக்லேட் பேக்ட்ரிலே போய் வாங்கலாம் நான் போயிருக்கேன் நான் கோய் த்தூ ஊட்டி நாங்க ஜாலியா இதுல டூவீலர்ல
நம்ம எவ்ளோ வேணுமோ சாப்ட்டுக்கலாம்
சாப்டுகலாம் உம் கொடுப்பானுங்க முந்திரி பாதம் கொடுப்பானுங்க டீ எஸ்டேட்ல டீ ஆமா செக் பண்ணி சாப்ட சொல்லுவானுங்க வாங்கிக்கலாம்
இது ஏமாத்துனானுங்க இப்போ சாக்லேட் வந்து எப்டி தராணுங்கனா அதுல வேற சாக்லேட் இது அவன் தர சாக்லேட வந்து டேஸ்டா வேற லெவலா
டேஸ்ட்டுக்கு ஒண்ணு கொடுப்பானுங்க இது கொண்ணு கொடுப்பானுங்க வாங்குறதுக்கு ஒண்ணு தருவானுங்க அது ஊட்டிலே நடக்கும் அது வந்து டீ டீ உதரவன் நப்ப போய் டீ வாய்ப்பு வந்து அவன் குடுத்த டீ நல்லா இருந்தது இதுல அஹ் ஊட்டில செ இந்த டீ தான் இது சொல்லி குடுத்தான் அவ வீட்ல வச்சு கொடுத்த ந பா்கக்க முடியுது
அதுதா இப்போ மூணாறு ஆறு வயில வந்து இருக்கும் அந்த ஒரு இதுவே டீ பேக்ட்ரி அப்ப அது அங்கதான் வந் அது இது பண்ணிட்டு எல்லாருக்கு டிஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது போலே
உம் உம்
அங்க போய் வாங்கன்னா கொஞ்சம் பைரை பைரைஸ்ம் கம்மி நல்ல குவாலிட்டில எத்தனும் வரலாம் அததான் ஸ்கேம் பண்றானுங்க
எங்க போனாலும் டூரிசம்ன்னனு போயிட்டாவே ஸ்கேம்ன்னு அர்த்தம் நீ டூரிஸ் சம் போயிட்டே அத
அவன அவனுங்க அவனுங்க பேசுறது கூட செம்மையா இருக்கோ
ஆமா அமா ஜா வாயில இருந் இதல்லா பா அப்படியடி அழகா பேசுவாங்க நம்பர மாதியே பேசு நீ நம்பிருணும் அந்த மாதிரி
நாவேற தேவலாத ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கனுவந்தேன்
அதுதா நீங்க வந்து டுரிசமா போறனால நீங்க எப்பாவதுடதா டிராவல் பண்ணுவீங்க அப்ப வந்து அவ உங்கள ஏமாத்துவ
அதுக்கு ஏத்த மாரி நம்ம சாக்லேட் வந்து இந்த உள்ள நட்ஸ் எல்லா இருக்குல்ல அந்த மாரி வாங்கனா அந்த மாரி இல்ல நம்ப இந்த நார்மலா இருக் கு பாருங்க
உம் உம்
ஜ டிஃப்ரெண்டாவு இதுவும் இருக்கு
உம்-உம் நீங்க சிம்பிளா சொல்லுனா அந் ஊருக்கு போகிறங்கன்னா அவன் சா்லேட் ஊ ஊர்லே சாக்லேட் தான் ஃபேமஸ் ஹலோ அந்த லோக்கல் ஆளுங்க இருக் தங்கது ரோட்ல போகும்போது மக்கள் எல்லாம் போவாங்க வருவாங்க அந்த ஊருக்காரங்க அவுங்கட்ட கேக்கணும் நீ சாக்லேட் தான் வாங்க போற ஆஹ அந்த ஊர் என்ன ஃபேமஸ் முன்னாடியே நெட்ல பார்த்தா தெரியும் இது வாங்கிட்டு போகலா அந்த ஊர்ல பெஸ்ட் ட் அந்த ஊருக்காரன கேட்டா அவன் சொல்லிருவான் இந்த கடைக்கு போங்க நல்லா இருக்கும் இத ஊட்டி வருக்கின்வானுங்க ஊட்டி வரிக்கும் எங்கே கிடைக்கும்னு கேட்டா ஊட்டியில பார்த்தா ஊட்டி வருக்கி ஊட் டில இருக்கும் தெருவெல்லாம் போட்டு வச்சிருப்பான் எந்த கடை நல்ல கடைன்னு நம்ப தெரியாது அப்ப லோக்கல் கடையில டீ சாப்பிடடுற கடையில நான் என்ன பண்ணுவோன்னா டீ கடை சம்பந்தமே இல்லாம கடைக்கு போனும் ஓ போய் ஆ போய் வரிக்கு கடையில போய் வரிக்கி கடை எந்த கடைனு கேக்ககூடாது பக்கத்து கடையில பக்கத்து டீடை கடையில கேக்ககூடாது சம்பந்தமே நம்ம இடத்துக்கு போய் அங்க இருக்கிற நடுரோட்டுல வண்டியில போயிட்டு இருப்பேன் காலயில தான் மக்கள் போயிட்டு இருப்பாங்க அவங்கிட்ட கேட்டா கொஞ்சம் வயசானவங்களல்லா பார்த்து வயசும் பார்க்கணும் சின்ன பசங்கள்ட்ட கேட்கக்கூடாது இந்த அனுபவம் உள்ள ஆளுங்க இந் ந்தா அங்க இருக்கிற அந்த இதுல வேலை பார்க்குறவுங்க அவுங்க கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க அவுங்க தெரியிலான கூட வழி சொல்லுவாங்க இவுங்கள கேட்டா சொல்லுவாங்க சொல்ல அவுங்கிட்ட கேட்டீங்கன்னா எந்த கடாய் எதுன்னு சொல்லிடுவாங்க இப்ப நீங்க திருநெல்வேலி போனீங்கனு வச்சுக்கோங்களேன் திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வா எல்லா இடத்துளையும் கிடைக் எது பெஸ்டான திருநெல் அந்த ஊர் காரன கேட்டா கரெக்டா சொல்லுவான் சாந்தி ஸ்வீட்ஸ் சாந்தி ஸ்வீட்ஸ்னு எல்லா தெருவுளையும் சாந்தி ஸ்வீட்ஸ்னு போட்டு வச்சு இருப்பான் இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் கடை ரொம்ப ஃபேமஸான அல்வா கட அது ஆனா எந்த கட நல்ல கட எது ஒர் ங்குறது நமக்கு தெரியாது ஆனா அந்த ஊருக்கு காரன் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இத்தனாத கட இந்த கடல போய் கேட்டீங்கன்னா கூட்டமா இருக்கும் இப்படி இருக்கும் போர்டு இருக்கும் அந்த போன கிடைக்குன்றுவா அந்த மாதிரி அங்க போகும்போது அந்த என்ன வாங்க போறீங்களோ அந்த ஒரு லோக்க லோக்கல் ஆளுங்கல்ட்ட கேக்கணும் அவங்க கரெக்ட சொல்லிடுவாங்க நம்ம வாங்க முடியும்ன வாங்கிட்டு வரலாம்
இப்ப இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்பதானே போயிரு போம் சின்ன வயசுல போனது அதோட இப்பதா போனோம் நாங்
உம் உம் உம் உம் பசங்களுக்கு அதெல்லாம் யோசிக்க முடியாது ஜாலியா என்ஜாய்பண்னு ஜாய்மெண்ட் தான் அவ்ளவுதான் உம் உம் உம் ஆமா எல்லா அனுபவத்திலும் உம் சொல்லுங்க
ங்களா நானு செரி அவனுக்குன்னா இதுக்கு மேல ஸய்டா வீட்டு க்குதான் நாங்க ஊட்டி எல்லா போல சாக்லேட் வாங்குற சைடுலாம் பெரி நம்ம வந்தோ எங்க மாமா தா காசு கொடுத்த அனுச்சுசு
அதுக்கு இன்னு பெஸ்ட் என்னன்னா வாங்கி அங்கேயே பிரிச்சு ஒண்ணு தின்னு பாத்துகணும் ஒன்னே ஒண்ணு வாங்கினும் சார் அந்த குடுத்த பேக்கெட் இருக்கு பாத்திங்களா
அவனுங்க என்ன சொன்னானுங்க உ பிரிச்சா நி காசு கட்டணும் அப்படின்னா
இல்ல நம்ம காசு குடுத்தே வாங்கிகலாம் நாலஞ்சு வாங்ககூடாது நீ மூணு பெ மூனு டப்பா நாலு டப்பாலா வாங்ககூடாது அந்த ஒரு டப்பா வாங்கி ஏ இருக்குல சின்ன அதுலயே சின்ன டப்பாவ ஏதாது இருந்தா வாங்கிட்டு பிரிச்சு சாப்பிட்டு பா இது நல்லா இருக்கா நல்லா இருக்க அப்பனா வாங்கலாம் நல்லாலனா வந்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அப்படி தான் பண்ணுவேனே நான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நானும் போவோன் ஸ்ரீவில்லிப்புத்தூர் பால்கோவா அங்க போனா எங்க பா ஸ்ரீவில்லி பால்கோவா எங்க பத்தலும் படிச்சிருப்பான் நான் லோக்கல்ஆள்கிட்ட கேட்ட சொல்லன் இந்த கடையில் நல்லா இருக்குங்க நூறு வருஷத்து கட ஐம்பது வருத்து கடன்றிறான் அங்க போய் பண்ணும் போது நல்லார்க்கும் அது அனுபவம்தா ல்லா ஒரு
அதுதான் இதுக்கு மேல எல்லாம் வந்து ஏமாறமாரிலாம் இரு கூடாது இந்த மாரிதாம் பண்ணனும்
உம் உம் உம்
டிங்கள எதுவும் தெரியிலனா நம்மளுக்கு ஏமாத்த தான் செய்
எல்லாம் அப்படித்தா தெரியா நான் நிறைய டிராவல் பண்ண உனக்கு இவ்வளவுது எப்படி சொல்றேன்னா ஒரு நாள் வந்துடுல நெறைய ஏமாந்து ட்ராவல் பண்ணினெல்லாம் இப்டியெல்லாம் ஏமாத்துவானாங்க இப்படெல்லாம் பேசுவானுங்க எல்லாம் தெரியும் நா இருபத்தி இருபத்தி ஒன்பது வருஷோ ஊர் சுத்துறேன் அதனால எல்லா ஊரும் இந்தியா முழுக்க சுத்துறது நால எவன் எப்பப்படி ஏமாத்துவான் எந்த வார்த்தை யூஸ் பண்றான் இந்த வார்த்த யூஸ் பண்றாலும் கண்டிப்பா ஏமாத்தத்தான் போறான் அப்படின்னுலாம் தெரியும்
அதுதான் நீங்க ஃபாரின் எல்லாம் போறானங்காங்களாம் எப்படி
அங்க எல்லா ஊர்லயும் ஏமாத்துறது இருக்கு எந்த ஊர்ல எல்லா ஊலயும் இருக்கும் அந்தந்த ஊர்ல அந்த மாரி ஏமாத்துவானுங்க அங்கெல்லாம் ஃபாரின்லாம போனா நான் தனியா போமாட்டேன் தனியானா நான் தனியா தான் போவேன் எனக்கு வந்து அந்த நாட்டுல இருக்க அந்த என் கம்பெனிக்காரங்க இல்ல என் மிஷ வாங்கினக்க என் கூட இருப்பாங்க அவங்க அவங்களே கூட்டிட்டு போவாங்க அங்கேயும் வந்து எனைய வந்து தனியா விடமாட்டாங்க ஏனா அவங்களுக்கு கேட்ட போரு எனக்கு ஏதோ ஒன்னு ஆச்சுனா அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனிய விடமாட் என்ன கேட்கணும் அங்க அடுத்து கூட்டிட்டு போங்க ஷாப்பிங் பண்ண ஷாப்பிங் கூட்டிட்டு போன நான் வாங்குவேன் தா அவங்க ஃப்பா அவங்க என் மூடி நா போனது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சைனா தைவான் தாய்லாந் இந்டோனேஷியா இ இது இது மலேசியா அந்த மாரி ஸ்ரீலங்கா அது மாரி அந்த மாரி கண்ட்ரி போனாலாங்க்வேஜ் இஸ்யூஸ் இருக்கும் சைனால்லாம் சுத்தமா புரியாது
உம் அங்க ஃபுட்டும் எப்படி தெரில சைனால
சைனா அதே நார்மல் புட்டு தான் சைனீஸ் சூப்பி நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம நூடுல்ஸ் கிடையாது சூபி நூடுல்ஸ் சொல்லுவாங்க ந நூடுல்ஸ் வேற மாரி இருக்கும் அங்கேயும் பா இங்கே இருக்கிறத கல்ச்சரலி ஏஷியன் கண்ட்ரிலாம் ஒரே மாரி தான் இருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட் எப்டி இருக்குமோ அதே மார் சூப்பர் மார்க் கெட் தான் எப்டி வந்து நம் பொருள் வாசி சினிமா தியேட்டரும் அப்டி தான் இருக்கும் ஏஷியன் கண்ட் டிஷ் எல்லாமே சிம்ளரா தான் இருக்கும் கிட் கிட்டத்தட்ட முடி இதான் வேற பேசுவாங்க தவிர பழக்கவழக்கங்கள் செ கடை எல்லாமே நம்மள மாரிதான் இருக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போம்மோ வாம் இந்த நாட்டோடந்த இது நம்மளால டிபரன்சியேட் பண்ண முடியும் கல்ச் ச்சர்லி மாறும் ஏசியன் கண்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் மள பேமிலியா நம்மள மாதிரி பேச்சு நான் போனனா ஒரு சின்ன குழந்த என்னைய பார்த்துட்டு அங்க அப்பாட்ட கூப்டு இவர்கிட்ட நின்னு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னுச்சு நான் இந்தியணு அது சைனீஸ் வந்தார் அவர் வந்து சொன்னிக்கிட்டு தயங்கி தயங்கி கேட்க சார் உங்க கூட நின்னு போட்டோ மட்டும் எடுக்கணும் அப்டின்னாரு எதுக்குங்க உங்கள ஃபாரினர் நீங்க நின்னு போட்டோ எடுக்கணும் அப்படின் ஆச அப்படின்நோனே எல்லாரும் ஃபேமிலியா நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அங்க போனேன் ஃபாரினர் என்ன நி பாத்தோன எல்லாம் சைனீஸ் பீப்பிலா ஹா ஹாய் ஹாய் என்கூட பேசும்னு ஆசைப்பட் ஆசப்படுவாங்க
எல்லாருமே தான் இதும் இல்லையே கேரளால்லே அப்டிதான்
உம் உம் உம் உம்
ஆஹ் எப்டி சொல்றது அங்க போவோம் ஏ நாங்க வந்து பஸ் பயங்கரமாத்துன்னு போனோம் இந்த மினி வேனு கோச் சமையான ஆஹ் செ ன மாடிபிகேஷன் இது அவ எல்லார் மே இப்போ நாங்க இந்த ஈல்ஸ் மலையாரம்னா அங்கங்க டான்ஸ் ஆடுவாங்கள வண்டி மடக்கி டான்ஸ் ஆடு போனோம் எல்லாருமே வேன் நல்லாந்துது
உம் டைம் முடிஞ்ச்சு பதினோரு நிமி பலநிமிஷமாச்சு ஓகே ம் பாக்கலாம் திர ஆஹ்